ஹலோ
ஹலோ
எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கறங்க நீங்க எப்டி இருக்கிறீங்க
நல்லா இருக்கங்க வீட்லெல்லாம் நல்லா இருக்காங்களா
எல்லாருமே நல்லா இருக்குறாங்க உங்க வீட்டுலங்க
எங்க வீட்லயு எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்புறங்க நீங்க ஜிம்முக்கு போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல
ஆமாங்க
அப்போ எனக்கு கொஞ்சோ அத பத்தி என்னன்னு கொஞ்ச தெளிவா சொல்றீங்களா எங்க வீட்ல வந்துட்டு ஜிம்முக்கு போனும் ஜிம்முக்கு போனும்னு சொல்லிட்டே இருக்காங்களா
சேரி சேரிங்க ஜிம்முக்கு வந்து இப்ப வந்து நான் வந்து ஒரு வருஷமா போயிட்டுக்கறேங்க ஜிம்முக்கு வந்து பீஸ் வந்து ஒரு எழுநூறு ரூபா வருதுங்க காலைல நா அஞ்சு மணிக்கும் எந்திருச்சு போயிருவேங்க அஞ்சு மணிக்கு போயி அஞ்சு மணிக்கு போயிட்டு வர மாரி ஏழு மணி ஆயிருங்க நல்லா சொல்லி தருவாங்க ஜிம்ல எல்லாம்
சேரிங்க
அப்பறம் ஈவினிங் டைம் போகலாங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கும் போலாம் நைட் ஒன்பது மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கு
அப்டிங்களா
ஒரு ஃபுட்ல்லா ரீஸ்டாக்ல இருந்து எடுத்தா நல்லாதான் இருக்கும்
அப்டிங்களா அப்ப ஜிம்முக்கு போனா இப்போ ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்கல்ல கால்வலியிலா உச்சா வருது அப்டி இப்டிங்கறாங்க
அது வந்து ஒர்க் அவுட் நறைய இருக்குதுங்க ஒர்க் அவுட் வந்து நம்ம ஒர்க்கு போறன் அதிகமா போடக்க கூடாது அளவளவாதான் போடணும்னு ஒரு நாளைக்கு ஒரு வர போட்டும்னா ஒண்ணுதான் நம்ம போடணுங்க அதிகமா நம்ம போட்டுட்டே இருக்க கூடாது
சேரிங்க சேரிங்க அப்போ இது இப்போ ஜிம்முக்கு போய்ட்டு இந்த புட் எல்லாம் கண்ட்ரோல் வச்சுருக்கணும் அப்டிங்கல்லாம் சொல்றாங்க
ஆமாங்க ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த ஆயில் ஐட்டமு ஜங்க் ஃபுட்டு அப்பறோ இந்த பாக்கெட் ஐட்டம் இந்த மாரிலாம் எதுவுமே சாப் படக் கூடாதுங்க ஒரு ஒயிட் ரைஸ் வந்து ஒரு நேரம் தான் சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகம் ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடேபள்ஸ் எல்லாம் அதிகமா எடுத்துக்கணுங்க ப்ப இந்த மாரி அப்புறம் காலை சப்பாத்தி நெண்டு காலைல சாப்புட்ணு நைட்க்கு சப்பாத்தி சாப்ணுங்க மதியானம் மட்டு சாப்பாடு இடையல இந்த வெள்ரிக்கா இந்த மாரி சாப்பிட்டுக்கணு அதே மாரி டீ காபி ல்லாம் வந்து நம்ம குடிக்கவே கூடாதுங்க அதே போல லெமன் டீ பிளாக் காஃபி அந்த மாரிதா நம்ம குடிக்கணு
அப்டிங்களா சரிங்க சரிங்க இதனால அவங்க ஏதாச்சு நமக்கு ஒடம்பு ஏதாச்சு பிரச்சனை ஏதாச்சு வருங்களா
இதனால உடம்புக்கு எந்த ப்ராப்லம் வராதுங்க நம்ம கரெக்டா சாப்ட்டு கரெக்டா இருந்தோம்னா எதுமே வராது க ஹலத்தியான ஃபுட்ஸ்லா எடுத்து பத்துட்டு நம்ம கரெக்டா சாப்டோமா எந்த பிரச்சனையு வரு
சரிங்க அப்போ உங்களுக்கு இதுல ஏதாச்சு வெயிட் லாஸ் ஆயிருக்குங்களா
ஆமா நா சேரம்போது நூத்தி ஒன்பது கிலோ இருந்தேங்க சேர்ந்துட்டு அப்டியே ஒரு ஒன் இயராபோனுங்காட்டி இப்ப நா எண்பது கிலோ வந்துட்டே கிட்டத்தட்ட எனக்கு இருவத்தஞ்சு முப்பது கிலோக்கு மேல குறைஞ்சிருக்குது நா வைஸ் முன்னமாரி இந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லா சாப்பிடுவே ஹெல்த்தியான முறையில தா இருக்கிறாங்க டய்லி வாக்கிங் காலையில அஞ்சு மணிக்கு எந்துச்சு வாக்கிங் போயிட்டு அப்டி ஜிம்முக்கு போனோம்னா ஜிம்ல ஒர்க் கவுட்டால முடிச்சுட்டு ஏழு மணிக்கு வரு ஏழு மணிக்கு வந்துட்டப்புறோ ஒர்க் போவே அதே போல ஈவினிங் டைம் ஜிம்முக்கு போவே சண்டே மட்டு லீவ் ஆகு
சேரிங்க சேரிங்க இல்லலைங்க நா வந்துட்டு முன்னாடி இந்த மாதிரி வீட்டுல நாங்க கொஞ்ச கிரா கிராமபுரத்துலதான இருக்கோ அப்ப அவங்கலா என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி காலையில் எனச்சி எந்திச்ச உடனே வாக்கிங் போகலா அப்புறோ வந்துட்டு இந்த எலுமிச்சங்காய்ல உப்பு உப்பு போட்டு குடிக்கு டக்ளா இப்படியெல்லா சொன்னாங்க இதெல்லா கொஞ்ச உங்களுக்கு ஏதாச்சு எடுபடுங்களா
காலையில வாக்கிங் போறது வந்து நீங்க உடம்பு குறைக்க இல்லாட்டியு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்பு வந்து எது உங்களுக்கு ஹெல்தியா இருக்கோ ஹார்ட் அட் அட்டாக் அந்த மாதிரில்லா எதுவு நோயெல்லா வராது காலையில நடக்கே ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்க அதை கடைபிடிக்கணும்ங்க எப்பவுமே அந்த எலுமிச்சிங்காய்ல அது வந்து உண்மையா பொய்யானு தெரியலைங்க அதை விட நீங்க வாக்கிங் போறது வந்து பெஸ்ட்
அப்படிங்களா செரிங்க செரிங்க அப்ப இப்ப வந்து நா வந்துட்டு இப்ப வீட்டு்ல இருக்கறவங்கள ஜிம்ல சேர்த்தி விடுறேன்னா அவங்களுக்கு காலையில எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கோணு
காலையில நீங்க பாத்தீங்கன்னா இப்போ காலையில ஒரு ரெண்டு சப்பாத்தி கொடுங்க அப் ம் அப்பறம் ஒரு பதினொரு மணி வாக்குல வெல்ரிக்கா அந்த மாதிரி மந்தியான மட்டு ஒரு நேர சாப்பாடு சாப்பாடுனா ஃபுல்லா அவ்வளவு சாப்பிட கூடாதுங்க ப்ப சாப் ஒரு கப் ஒரு பவுல் சாப்பாடு தா சாப்பாடு சாப்பாடு கம்மியா இருக்கனு காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கணுங்க அது எந்த பிரச்சனையு வராது காய்கறி ரிச்சா எடுத்துகணு ஒரு பவுல் சாப்பாடு ஒயிட் ரைஸ் இப்பயு வந்து டி காஃபி இதெல்லா வந்து எது குடிக் கூடாதுங்க
சரிங்க
அவாய்ட் பண்ணிக் அதுக் பதுல இந்த பிளாக் காபி லெமன் டீ இந்த மாரி வேணா எடுத்துக்கலா அதுக்கப்றோ எ ஈவினிங் வந்து ரெண்டு சப்பாத்தி காலைல ரெண்டு சப் ப்பாத்தி நா ஈவினிங் ரெண்டு சப்பாத்தி மதியானோ ஒரு பவுல் சாப்பாடுங்க இப்பேயே வந்து கரெக்டா மெயின்டன் பண்ணிட்டு ஜிம்முக்கும் ப்ராப்பரா போயிட்டு இருந்த அப்டின்னா கண்டிப்பா ஒடம்பு கொரையுங்க
செரி இப்போ சப்பாத்தி சாப்டலானு சொன்னீங்கல்ல அப்ப சப்பாத்தி தொட்டுக்கிறக்கு ஏதாச்சு டிஷ்ஷு சைடைய் ம் எதாச்சுங்க
சப்பாத்தி வந்து நீங்க வந்து உங்களுக்கு எப்பவு போல நீங்க நார்மலா வீட்ல வைக்க ஏதோ ஒரு சட்னி சாம்பார் அதெல்லா எந்த பிரச்சனையு இல்லைங்க ஜிம் அத எது அவாய்ட் பண்ணாது நீங்க அதுக்கு எது எதோ ஒண்ணு வச்சு சாப்ட்டுக்கலா
சேரிங்க சேரிங்க அப்ப இந்த சாப்பாடு ஒரு பவுல் அளவுக்கு தானே இது பண்ணுங்கிறீங்க அப்ப அதுக்கு ஏதாச்சு இது மாரி டிஷ் நம்ம எப்டியா இருந்தாலு செய்யிறது சாம்பாரு பொரியல் இந்த மாரி எல்லா குடுப்போம்ல்ல அந்த மாரி எல்லா குடுக்கலாங்ளா
அது வந்து நீங்க வந்து ஒரு ஒன் பவுல் சாப்பாடுனா இந்த ஒயிட் ரைஸ் தா ஒன் பவுல் நீங்க காய்கறி அதெல்லா எவ்ளோ வேணா சாப்ட்டுக்கலா நீங்க ஃபுல்லா சாப்ட்டுக்கலா அதெல்லா எந்த பிரச்சனையு இல்லைங்க
செரிங்க செரிங்க அப்போ இந்த இது இதுலயே சோசியல் மீடியால எல்லா பாத்தே இந்த புரோட்டீன் பவுடருங்கிறாங்களா அது எதுக்கு க்கு வேண்டி குடிக்கிறாங்க என்ன ரீசன்
அ ஆக்சுவலா அந்த புரோட்டீன் பவுடர் எல்லா வந்து யூஸ் பண்ண வேண்டாங்க அது வந்து சத்துக்காக குடிக்க றாங்க நம்ம வந்து புரோட்டீன் பவுடர் மூடுச்ச அளவுக்கு எந்த பவுடர் ஐட்டுமும் எடுக்காம ப்ராப்பராவே நம்ம வந்து ஒடம்ப வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்லா ஒரு புரோட்டன் பவுடர் கிரேட் பௌவ்னா நெறைய இருக்குங்க அதெல்லா நம்ம எடுக்க கூடாது எடுக்கலா நெறைய பேர் எடுத்துட்டு இருக்கிறாங்க எங்க ஜிம்முலையு நெறைய பேர் எடுக்குறாங்க அதெல்லா எடுக்க வேண்டாங்க எடுக்காத அளவுக்கு மேக்சிமம் இப்டியே கொறச்சிக்லா
செரிங்க செரிங்க அப்ப இந்த ஓட்ஸ் அதெல்லா என்ன ஐட்டோங்க
ஓட்ஸ்சுல ஒரு நேரோ நீங்க சாப்லா அதுவு பிரச்சன இல்லைங்க ஓட்ஸ் சாப்பிட்டாலு வெய்ட் ட்லாஸ் ஆகு சப்பாத்தி டெய்லியு சாப்
செரிங்க செரிங்க இப்போ இந்த வந்து வெய்ட்டுங்கிறீங்கள இப்போ ஒரு ஆள் வந்துட்டு நூத்தி ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் ஹைட் டு இருக்காங்க அவங்களுக்கு அதிகபட்சமா எவ்ளோ வெயிட் இருக்கணுங்
அதாவது எப்பவுமே இப்டி நூத்தி ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் நீங்க சொல்ற மாரி இருக்கு அப்டின்னா அதுல இருந்து நம்ம நூற மைனஸ் பண்ணிக்கணு அவிக வந்து அம்பத்தாறு கிலா தா இருக்கணு அதுதா இவரோட வந்து வெயிட் வெய்ட்டு இது பாடி அதுக்கு அதிகமாவு போக்கூடாது கம்மியாவு போக்கூடாதுங்க வேரே மென்ட்டன் பண்ணு
சேரிங்க சேரிங்க இல்ல வீட்ல இருக்கிறவங்க வந்துட்டு ஹைட் வந்துட்டு நூத்தி தொண்ணூத்தி மூணு இருக்காங்க ஆனா அதுக்கு மேலயே அவுங்க வெயிட்க்கு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது அந்த மாரி இருக்கு அப்ப இவங்க வந் து எப்டி கம்மி பண்ணலானு சொல்லுங்க டிப்ஸ் எதாச்சு
அவிக வந்து இப்போ வந்து ஓவர் வெய்ட்டா இருக்கிறாங்க கண்டிப்பாவே வந்து வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணுங்க வந்து அவிக வந்து நூத்தி தொண்ணூத்தி மூணுன்போது அவிக வந்து சே ஆவ்ரேஜா தொண்ணூத்தி மூணு கிலோ தா வெயிட் இருக்கணு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோக்கு மேல குழைக்கணு அவர வந்து டெய்லி இந்த மாரி ஆயில் ஃபுட் இதெல்லா சாப்டவேண்டான்னு சொல்லுங்க அ அப்புறோ ஜிம்முக்கு போக ஸ் சொல்லுங்க வாக்கிங் போவ் சொல்லுங்க ப்ராப்பரா வியு ஒடம்ப மெயின்டென் பண்ணாத்தா பின்னாடி வந்து சைட் எஃபெக்ட் அதெல்லா ஒடம் செரில்லாம் போகுறுதோ எதும் வராம பாத்துக் முடியு. நம்மப ஒடம்ப நம்ப பாத்துக்கிட்டாதா ந எல்லா பண்ண முடியுங்க.
சேரிங் செரிங்க‌. அப்ப வந்துட்டு இப்ப வந்துட்டு வெய்ட் இவ்ளோ வெயிட் இருக்கறவங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா அவுங்க எந்த மாரி ஃபுட் எல்லா எடுத்துக்லாங்க அவ்ங்குளுக்கு?
சுகர்வ் இருக்கறவங்க வந்து மேக்சிமம் சுகர் ஐட்டத்தையே வந்து அது கொறச்சு ங்க ஸ்வீட்டு இதெல்லா எதுமே சாப்பட வேண்டாங்க. ஆயில் ஐட்டோ எதுமே சாப்ட வேண்டாங். சுகர் இருக்கறவங்க வாக்கிங் போய்க்குங்க. சின்ன சின்ன எக்சைஸ் பண்ணி பண்ணி கொறச்சுக்கலாங்.
அப்டிங்ளா சேரிங்க சேரிங்க. உங்குளுக்கு நீங்க அங்க போய் எதாச்சு உங்குளுக்கு எதாச்சு நடந்தது எதாவது சொல்லுங்க.
எனக்கு அங்க போய் நானு சேந்த கொஞ்சோ கஷ்டமாத்தா இருந்துதுங்க. எப்பிடி இவ்ளோ வெய்ட்டு தூக்கறது என்ன ஏது அப்புறோ வே வ வேல்கு வருமா என்ன பண்றதுனு எனக்கு ஒரு டவுட்டாந்தது அப்புற ஒன் டெய்லி நா கன்சிடென்சியா போய்ட்டுந்தே அப்போ வந்து டெய்லி கொஞ்சோ கொஞ்சோ வெய்ட் தூக் தூக்கியே ஒர்க்கவுட் பண்ணும் போது எக்சைஸ் பண்ணும் போது அவிய சொல்ற ஃபுட்டல்லா எடுத்துக்கு மோத் அ எ எ எனக்கு ஒரு மாற்றத்துக்கு நா பாத்தே அதாவது வெயிட் லாசாவும்போது வெய்ட் நானு போம்போது எவ்ளோ கிலோ இந்தே. கொஞ்சோ கொஞ்சோ லாஸ் ஆகுறது ஃபீல் ஆச்சு அப்பமே ஒடம்பு கொஞ்சோ ஃபீல் தியாந்துச்சு அதனால் நா ரெகுலரா கன்னியுவாயி போய்ட்டுந்தே. அதனால எனக்கு வந்து இப்ப வெயிட்ல வெயிட் லாஸ் ஆயிக்குது அதனால நீங்க ஜிம்முக்கு போறது நல்லதுதா. இது ஆனா இந்த பவுடர்லா எடுக்கறது வந்து தப்பு.
சேரிங்க சேரிங்க அப்ப வந்துட்டு இப்போ நீங்க சொல்ற மாரி நீங்க எல்லா பண்ணங்காட்டிக்கு இப்ப உங்க ஹெல்த்து கம்மியா இருக்கு இல்லீங்ளா. ஒரளவுக்கு நார்மலா இருக்கீங்க.
என்னோடது நா இப்ப சொன்ன மாரி இப்ப ஒன் இயரா ஜிம்முக் போயி அ கரெக்ட்டா இருக்கற்னால இப்ப எனக்கு வந்து நா நார்மலா இருக்கறே. இதே மாரி வெயிட் இருக்கறவங்கள்லா ஜிம்முக் போனாங்கனா கண்டிப்பா லா லாஸ் பண்ணிர்லா. இதுனால எந்த பாதிப்பு வராதுங்க இந்த பொடியெல்லா எடுக்காம இந்த ஆயில்ஸ் ஃபுட்டெல்லா சாப் படாம இருந்தா எந்த பாதிப்பு வராதுங்க சாப்பாட்ட வந்து நம்ம கன்ட்ரோலு கரட்டா சாப்ட்டுக்கணுங்க.
இப்போ வந்து நீங்க யங் ஏஜா இருக்கீங்க அதனால போய் அங்க போயிட்டு எல்லா ஒர்க் அவுட்டு பண்றீங்க எல்லாமே பண்றீங்க இப்பொ இந்த ஒர்க் அவுட் பண்றங்காட்டிக்கி உங்குளுக்கே வந்துட்டு அப்பப் ப கால்வலி கை வலின் சொல்றீங்க இல்லைங்ளா அதே மாரி இப்ப நீங்க இப்ப வயசானவ ங்னா அவுங்கல்லா எப்பிடி இது பண்ண முடியு வயசானவங்கலல்லா வந்தாங்ன்னா என்ன பண்றது?
கொஞ்சோ வய்சு அதிகமா இருக்றவங்க வந்தாங்கனா அவிய மேக்சிமோ ஃபுட்டுலதா கட் பண்ணனு அவிய வந்து ஸ் சாப்புட்ற லைஃப் ஸ்டைல் கொஞ்சோ மாத்த வேண்டிதா இருக்கு ஒர்க் அவுட் டு அதிகமா பண்ணாம இருந்தாலு இந்த வாக்கிங் போறது சைக்கிளிங் பண்றது இந்த சின்ன சின்னதா பண்ணிங்கூடி கோனைக்கலா காடியோ கிசன் இருக்குதுங்க அதெல்லா கொஞ்ச ஈஸியாருக்கு அதைய பண்ணி கொறச்சுக்லா. வெயிட் லிஃப்ட்டு பண்ணாம இந்தாலு த ஆடியோல வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்லா. மெய்னா தொண்ணூர்ஸ் சரியா நாம ஃபுட் நம்ம எப்படி சாப்புறோம் எவ்ளோ சாப்புறோ என்னென்ன சாப்புறோ இதுலதா இருக்குங்க அதனால அதே மாரி சாப்ட்டா வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்லா
சேரிங்க சேரிங்க சரிங்க நா வீட்ல இருக்கறவங்க கட்ட இந்த மாரி சொ சொல்றாங்கன்னு சொல்லி அவங்கள கண் கண்டிப்பா ப ஜிம்ல சேந்து புட் ஐட்டம்மெல்லா கம்மி பண்ணி பாக்குறங்க
ஓகேங்க
ம் சேரிங்க பாய்ங்க
பாய்